ஹலோ சொல்லுங்க
ம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சிங்க
என்னா ஸ்பெஷல் இன்னிக்கி
இன்னிக்கி ஒன்னூ ஸ்பெஷல் இல்லைங்க
ஏ
இல்ல காயெல்லா தீந்து போச்சுங்க அதனால ரசோ வச்சு உருளக்கெழங் பொரியல் தா வச்ச நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
ந சும்மாதாங்க இருக்கே இன்னிக்கி ம சண்டே எதூ நான்வெஜ் எடுக்கலைங்ளா
இல்ல நாங்க வந்து வெஜிடேரியன்ங்க ப்யூர் வெஜிடேரியன்
ம்
அதனால அதெல்லா சாப்ட மாட்டோ
சேரிங்க சேரிங்க
அ நீங்க என்ன படிச்சிட்டு்ர்க்கீங்களா
ம் ஆமாங்க நா படிச்சிட் இருக்கே
சேரி சேரிங்க
செகண்ட் இயர் காலேஜ் செகண்ட் இயர்
சேரிங்க சேரிங்க எப்டி இன்னைக்கு போச்சு லீவுங்களா உங்களுக்கு இன்னிக்கி
ம் ஆமாங்க ஏதோ போனுச்சு நா அம் அம்மா ஓடே சுத்திட்டு இருந்த கடைக் போனோ
ஆஹ
ட்ரெஸ் எடுத்த
ஓ சேரிங்க வெயிலல்லா எப்டிங்க இருக்கு அங்க
ம் இந்த ரெண்டுநாளா கொஞ்சோ பரவால்ல வெய்ல் தெரில
ஆமா இங்கியு ஒரு ஒரு வாரமாவே கிளைமேட் நல்லா இருக்குங்க
ம் அங்க மழயா
மழ இல்லங்க மழ வர மாரி இருக்கு வர வர்ல
ம்
அப்றோ ஒங்ளோட பொழுதுபோக்லா சொல்லுங்க
என்னோட பொழுதுபோக்கு செல்ஃபோன் பாப்ப
சரிங்க
அம்மா ஓட இருப்பே அம்மா கூட டைம் ஸ்பென்ட் பண்வ அப்பா கூட இருப்ப
ஓகேங்க
என்னோட பூன குட்டியோட வெளாடுவ
சேர் சேரிங்க
இதுதா என்னுடைய பொழுதுபோக்கு
சேரிங்க சேரிங்க
உங்களுக்கு
எங்களுக்கு என்னங்க அந்த வீட்டு வேலயே சரியா இருக்குங்க
ம்
அப்றோ பொழுதுபோக்குன்னா ஃபோன்ல எதாவது இது பாத்துட்ருப்பே இது பாட்காஸ்ட்டு மாரி கேட்டுட்டு இருப்பே
ம் பசங்க இருக்காங்களா
கொஞ்சோ சத்தமா பேசுறீங்களா
பசங்க இருக்காங்களா உங்களுக்கு
ஆ ஒரு பையன்
ம் எத்தனாவ படிக்கிறா
எட்டாவது படிக்கிறா அ அப்றோ உங்களோட இது என்ன ஃப்யூச்சர் கோல்ஸ்
ஃப்யூச்சர் கோல்ஸ் அப்டி ஒண்ணு நா இன்னு யோசிக்கலங்க
செரி செரிங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க
நா வந்து கம்ப்யூட்டர் சைன்ஸ் எனக்கே கம்ப்யூட்டர் சைன்ஸ் நா புடிக்காம தா எடுத்தே
சேர் செரிங்க
அதனால வந்து எந்த பியூச்சர் கோல்சும் இல்ல அது பேசேம் ஏதோ நமக்கு கெடச்சது அப்டியே படிச்சட்ருக்கே அவ்வளதா
ஓகேங்க உங்க அப்பா அம்மாலா என்ன பண்றாங்க
அப்பா வந்து மேஸ்திரி
சேரிங்க
அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தா
ஓகே ஓகே நீங்க பேசுறது எனக்கு செரியா கேக்கல ஒரே எடத்துல நின்னு பேசுறீங்களா
இப்போ கேக்குதுங்களா
ஆ இப்ப கேக்குது கொஞ்சோ சத்தமா பேசுங்க
ஆ செரிங்க
செரி அப்றோ
அப்பறம் நாளை இன்னைக்கி எப்படி போணிச்சு உங்களுக்கு
ம் நல்லா போணுச்சிங்க
ம்
ம் அப்றோ
ஜாயிண்ட் ஃபேமிலியா
ஜாயின் ஃபேமிலி இல்லங்க ஆ ஜாயிண்ட் ஃபேமிலினா பக்கத்துல பக்கத்துல இருக்கோ
ஆ ஆ
அந்த மாரி
ம்
அப்றோ
ஒர்க் இருந்துகிட்டே இருக்குமா எப்பயுமே
ஆமாங்க எதாது ஒண்ணு சமைக்கிறது துணி தொவைக்கிறது பாத்ரம் கழுவுறது இந்த மாரி ஏதா ஒன்னு இருந்துகிட்டே வீடு சுத்தம் பண்றது அப்றோ தம்பி ஸ்கூல்ல இருந்து வந்துருவாங்க தம்பி ஸ்கூல்ல இருந்து வந்தவுனே அவனுக்கு எதா ஸ் ஸ்நாக்ஸு காஃபி இதெல்லா வெச்சு குடு த்துட்டு அப்றோ அவனுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி குடுக்குறது அப்றோ நைட்டு திருப்பியு டிஃபன் செய்யறது அந்த மாரி எதாவது ஒரு வேல இருந்துட்டே இருக்குது
மதியம் எல்லாம் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குவாங்க அந்த மாரி எல்லாம் உங்களுக்கு
படுப்பேன் படுப்பேங்க அது என்னமோ சாப்ட்ட ஒன்னே கொஞ்சோ ஒரு மாரி தூக்கோ வந்துருதுங்க நமக்கு
கண்டிப்பா அது வரும்ல
ஆமா ஒ ரு அலாரம் வச்சு ஒரு அர மண் நேரம் படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சிட்தா திருப்பியு வேல செய்வே
அ
அந்த மாரி நீங்க மதியல்லா தூங்குவீங்களா
நா காலேஜ் போய்ட்டேனா எங்க தூங்க முடியு
ஆ ஆ
காலேஜ் போய்ட்னா தூங் முடியாது அதே மாரி வீட்ல இருந்தனா அம்மா இருந்தாங்கன்னா தூங்க மாட்ட அவ்வளோ சீக்கிரோ ஏன்னா நாங்க ரெண்டு பேரு எதாச்சும பேசிட்டே வெளாண்டுட்டே இருப்போ
சேரிங்க சேரி
அ அப்றோ அம்மா இல்ல அப்டின்னா அப்றோ போர் அடிக்கும்ல அப்றோ தூங்கி தா ஆகணு
ஆமா ஆமா ஆமாங்க
ம்
அப்றோ அது
ஒவ்வொரு நாள் தூங்குவ ஒவ்வொரு நாள் அப்டியே போன் பாத்துகிட்டே இருப்பே
ஓகே ஓகே இப்ப வந்து நீங்க காலேஜ் போறீங்க வீட்டுக்கு வரீங்க வேற எங்கேயாச்சு எக்ஸ்ட்ரா கிளாஸ்சு இந்த மாரி எதாவது போயிட்ருக்கீங்களாங்க
அதெல்லா இல்லிங்க போகணு டைப்பிங் கிளாஸ் தா போலான்ட்டு யோஸ்ச்சு வச்சுருக்கே
சேர் செரிங்க
போயிட்டா போனா கொஞ்ச யூஸ்ஃபுல் தானே
ஆமா ஆமாங்க ஆமா
அதா எதாச்சு ஒரு கோர்சா இந்த வாட்டி இப்ப செகண்ட் இயர் படிக்கிறேன்னா இந்த வாட்டி டைப்பிங் கிளாஸ் போனோனா அடுத்த வர்ஷோ கம்ப்யூட்டர் கிளாஸ் போலா
ஆமாம் ஆமாங்க
அப்டின்ருக்கே
ஓ செ
அது என்ன ஆனா போறதுல்லா போலா இப்போ காலேஜிக் கே ஏழ்ரைக் போயிட்டு ஆற் மணிக் தா வீட்டுக் வருவே அங்கியு ஒரு மாரி இருக்கு இங்கியு ஒரு மாரி இருக்குல்ல
ம் ஆமா
டயடா இருக்கு
டயடா இருக்குன்றிங்களா
ஆமா போகறது கஷ்டோ
ஆமா ஆமா ப்டி அ பஸ் எல்லா வந்துருங்லா இல்ல நீங்க ம் கவர்மெண்ட் பஸ் அந்த மாரி போணும்மா இல்ல பஸ்ஸூ வந்துரும்மா காலேஜ் பஸ்ஸு
அவுட் இது காலேஜ் பஸ் வந்துரு
சேர் சேர் சேரி
அதனால நமக்கு எந்த செரமமு இல்ல பஸ்ல ஏற்னமோ உக்காந்தமா
ஐயோ நீங்க நீங்க பரவாயில்லைங்க நாங்களா படிச்சு படிக்கும்போது ஆ கவர்மெண்ட் பஸ்ல தாங்க போன்னு ஓ செம்ம கூட்டமா இருக்கு உங்களுக்கு தெரியுல்ல சப்டியே போ புலி மூட்ட மாரி போட்டு அடச்சிட்டு போ வருவாங்க நைட்டு வர்றதுக்கு எட்டு எட் திராயிடுங்க எங்களுக்கு வந்து இந்த ஈவினிங் காலேஜ்ன்னு சொல்றாங்கலைங்க மத்தியானந்தா ஸ்டார்டே ஆகு
ஆ
காலேல பாத்தீங்ன்னா பாய்ஸ்க்கு வச்சுருவாங்க வச்சு முடுச்ட்டு அ மதியம் பாத்தீங்க மதியானத்துல இருந்து தா கேர்ள்ஸ்க்கு ஆரம்பிப்பாங்க
ம்
கேர்ள்ஸ்க்கு ஆரம்பிச்சு வரும்போது செம்ம டயடா தாங்க இருக்கு அதல காலையில
கவர்மெண்ட் காலேஜுங்களா
ப்ரைவேட்டு ப்ரைவேட்டுங்க
ம்
அதுலே காலையில பாத்தீங்ன்னா காலைல ஃப்ரீயா தானே இருக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு இருந்தே
ஆ
கம்ப்யூட்டர் கிளாஸு டைப் கிளாஸ்லா
ம்
சேரிங்க ரொம்ப நன்றிங்க இன்னொரு நாள் பேசு
ஆ செரி
ஓகே